ஹலோ மேடம்
கேக்குதா
சொல்லுங்க கள்ளக்காதலி
சைடு சிக்கா
ஆமா
ஏய் நேத்து ட்ரெண்டஸுல போயி எவ்ளோ ட்ரெஸ் எடுத்த எடுத்தியா
அதே ட்ரு அதேதா ஆனா நாங்க வேற எடத்துக்கு போனோ நா சொன்னன்ல அங்க போனா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்ல பட் ஆனா எடுத்துட்டு வந்தே
ஏழாயிரத்துக்கெடுத்தியா
ஆ சவன் சவன் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துருச்சு அப்ப பாக்கி ஃபோர் ஹண்ட்ரட நம்ம பே பண்ற மாரி இருக்கும் ஒரு டிரெஸ் ரிமு பண்லான் பாத்தா அது செட் ஆகல
ஓ நானும் அப்புடிதா எனக்கு எங்குள்க்கு வந்து எடுத்தப்போ அ அ கோட் செட் வந்துட்டு எடுத்தோ அதுல ஒன்னு மட்டும் எடுத்தா ஆயிர் ரூவா ஆனா அது வந்து ஆஃபர்ல வராது அப்டி சொல்லிருந்தாங்க அப்போ தனியா செரி பரவால்லன் சொல் ட்டு நாங்க தனியாவே எடுத்துட்டோம் அது கணக் கு வராம அத கணக் எடுக் க்காம பாத்தா ஏழாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தோரு ரூவாய்க்கி நாங்க எடுத்தோம் அப்புறோம் ஓ கம்மி பண்லான் பாத் தா ஒரு ட்ரெஸே கம்மி பண்ரோன்னு பாத்தா பண்ண முடியில ஏழுநூறுவாக் டாப் எடுத்திருக்கே ஆனா அது எனக்கு வேணு ரொம்போ புடிச்சிருந்த்ச்சு அப்புறோ எதுவும் பண்ண முடியாம ஸ் செரின் சொல்லிட்டு பாக்கி அமௌண்ட் வந்து பே பண்ற மாரி இருந்த்ச்சு மொத்தோ ஐயாயிரத்தி எரநூறுவா குடுக்குற மாரி இருந்த்ச்சி
ஓ ஆமா நீ என்னல்ல எடுத்த
நான் வந்து ரெண்டு கோட் ரெண்டு கோட் செட்டு
மொதல்ல கோட் செட்னா என்னடி எனக்கு சத்தியமா தெரிலடி
டீ கோட் செட்ன்னா நான் ஃபோட்டோ அம்ச்சி உட்ரன் நா ஃபோட்டோ எடுத்தே
எப்புடி பேண்டும் இது டாப்பு வருதா கோட் செட்டா
ஆமா பேண்ட்டும் டாப்பும் வரும் அ ஃபேண்ட்டு என் அ டாப் என்ன பேட்டர்ன்னோ அதே பேட்டர்ன் னா அதோட பேண்ட் டே அப்புடி டாப் என்ன இதுவோ அதேதா ஃபேண்ட் அ
ஆ அந்த மாரி தான்டி இப்ப நானும் ஒன்னு எடுத்தே தௌசண்னு ஆஃப்ர்ல ஃபைவ் ஹண்ட்ரடு
தௌசண்ணு ஆ ஆனா இங்க ஒரு கோட் செட்டுக்கு ஆஃபர் இல்ல இன்னொரு கோட் செட்டுக்கு ஆஃபர் இருந்ச்சு
ஓ செரி செரி
ப்புடி எடுத்தப்போ ஒரு கோட் செட் வந்து ஆயிர்ரூவா அதுக்கு ஆஃபர் இல்ல இன்னொரு கோட் செட் வந்து ஆயிரத் த்தி எரநூறுவா அதுக்கு ஆஃபர் இருந்த்ச்சு
ஓ சே
ஆ அப்போ எடுத் தம் அ ரெண்டு கோட் செட்டு அ மூணு ஷார்ட் குர்த்தி ரெண்டு பேண்ட்டு இந்த பெப்ளம் டாப் இருக்குல்ல அது மாரி ஆனா அ ஆப் ம் பெப்ளம் டாப் தெரியாதா
ஆ ஆ
அ நா அம்ச்சு உட்றே வேணா அது ஷார்ட் குர்த்தினா எவ் அ எவ்ளோ தெரியுமா ஹிப்பு ஹிப்பு வரை ஆனா அது ரொம்ப ஷார்ட் குர்த்தி பெப்ளம் டாப் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா நா வந்து ரொம்ப சின்னது வேணான் சொல்ட்டு கொஞ்சம் முட்டி வரைக்கும் இல்ல ஹிப்பு வரைக்கும் இல்ல நடுவுல ஏ அந்த அளவுக்கு நா ஃபோட்டோ அம்ச்சு உட்றேன் நானு ஸ் சரியா ஆ அது அ அதுல ஒரு மூணு எடுத்தே அப்டி எடுத்துருக்கே அப்புறோ நா ஆல்ரெடி ஒரு கோட் செட்டு மீஷோல ஆட்ரு போட்ருந்தே அப்ப மொத்தோ ஆ நு முன்னூத்தம்பதுரூவா அ நல்லா இருந்ச்சு மெட்டீரியல் அது காட்டன் கடையாது பாலிஸ்டரு
ஓ பாலிஸ்டரு செரி செரி
ஆ அப்போ என்னாச்சு இப்போ மொத்தமா ஏங்கிட்ட காலேஜக்கின்ட்டு ஆறு ட்ரெஸ் இருக்கு எங்கம்மா அவ்ளோதா இனி எடுத்தர மாட்டேங்குது ஏன்னா கடுப்பாயிறுச்சு ஆறுதான இருக்கியமா ஆறுதாமா இருக்கு அப்டின்னு சொன்னப்போ ஒரு வாரத்துக்கு ஆனதிரி கே அப்டீன்னுச்சு அம்மா என்னமா போட்டதையே போட்டு வார வாரம் போட்டதையே போட்டுட்ருக்க சொல்றீயமா நீ எப்போ முன்னூத்து அறுவத்தஞ்சு நாலு முன்னூத்து அறுவத்தஞ்சு எடுத்தரட்டா நானு அப்டீன்னு கேக்குது எங்க அம்மா அப்புறோ நா எங்க அம்மா வந்து எங்க ஃபஸ்ட் சித்தி என்ன சொன்னாங்கனா உனக்கு பத்தாயிருவ மாத்தி வெச்சிருக்கு காலேஜ் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே அப்டீனாங்க இப்போ இது கு அ இப்ப அங்க போய் எனக்கு செலவானது வந்து மூவாயிரத் தி எழுநூறுவா செரியா ஏ பாக்கி காசுக்கு வந்து எங்க அம்மா தா எடுத்துச்சு
ம் ஹு
அ மூவாயிரத்தி எழுநூறுவா எனக்கு செலவாச்சி அப்புறோ ஒரு முன்னூத்தம்பதுருவா ஆட்ரு பண்ணதா அப்போ ஒரு நாலாயிரம்னே வெய்யி எனக்கு வந்து ப பத்தாயிரோ மாத்தி வெச்சுருக்குனுச்சு ஆனா நாலாயிரத்துக்கு எனக்கு டிரெஸே இப்ப இருக்கு
ஓகே நீ பேண்ட் எடுக்கலையா
பேண்ட் எடுத்தன்டி ஒரு நா அம்ச்சி வுட்றே ஃபோட்டோல அது ஜீன் இல்ல ஆனா பேகியு இல்ல ஆனா அது ஒரு ஃபேண்ட்டு
இதுல வந்து பேகி அளவௌடு இல்லையாமாடி
அ இந்த காலேஜுல வந்து ஃபர்ஸ்ட்டு நறையா அவுட்ஃபிட்டுக்கு வந்து நறையா ஒரு இது ரெஸ்ட்ரிக்க்ஷன்ஸ் இருந்துச்சு
ஆ
ஆனா இப்போ வந்து அது எதுவு இல்ல அப்டிதா சொன்னாங்க நா ரெண்டு மூணு தட நல்லா நா க்ளாரிஃபை பண்ணிக்கிட்டே இல்ல ரெஸ்ட்ரிங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்ல பஸ்ட் பஸ்ட்டு எப்டி இருக்குன்னா வார வாரத்துல புதன்கெழம புதன்கெழம சாரீ கட்ட சொல்லுவாங்களாமா அப்புறோ என்னது இது ஷால் போட்ருக்கணோ பின் பண்ணி இருக்கணோ அப்புறோ பேகி போடக் கூடாது ஜீன் போடக்கூடாது அந்த மாரிலா இருன்ச்சு நம்ம கிராப் டாப் போடக்கூடா ஆனா இப்ப வந்து என்ன வேணா நீங் போட்டுக்கலா என்ன வேணா நீங்க போட்டுக்கலா அப்புடிதா சொன்னாங்க நா எடுத்ருக்கறது லூஸா நீட்டாதா எடுத்திருக்கே உனக்கே தெரியு நா வந்து டைட்டாலா போட மாட்டே அப்டீன்னு
ம் செர் செரி இது ஆல் லெடி உங்க காலேஜுல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க போய்ட்ருந்தாங்களா அப்போ அவுங்க என்னெல்லா தெரியுமா சொன்னாங்க அய் மீன் அவுங்க உனக்கு சீனியர்தா அவுங்க இப்ப பாஸ்ட் அவுட்தா அவுங்க சொன்னாங்க வெனஸ் டே வெனஸ் டே சாரீ இருக்கோ பொண்ணுங்க பொண்ணுங்கக்குள்ள சம்ம ராகிங் இருக்குமாம்மா
ஆ
இருந்துச்சு அப்டீன்னா இது எப்டி எப்டி சொல்றது சாரி எல்லா அவுத்துவுட்டுருவாங்களாமா ரொம்ப பண்ணுவாங்ளாமா ரொம்ப பண்ணுவாங்ளாமா பொண்ணுங்க பொண்ணுங்ககுள்ள இருக்கிறனால ரொம்ப ராகிங் இருக்கும் அதாவது கேங் இன்ஃபாம் பண்ணுவாங்களாமா அதிகமா செரியா கேங் ஃபாமேஷன் படி ஒரு கேங்க்கு இன்னோரு கேங் கு சண்ட இப்ப யோசிச்சு பாரு நம்மளே ஒரு பத்து நிம்ஷோ பசங்க இல்லன்னா என்ன ஆட்டோ ஆடுவோ வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம ச அ சண்டையே வந்துரு அதுதா பசங்க இருக்குறவரக்குந்தா நம்ப டீசண்டா இருப்போ பசங்க அந்தெடலத்ல இல்லன்னு வெச்சுக்கோ ஆடாடுனு ஆரம்பிச்சிருவோ
ஆமா அது கரட்டுதா ஆனா நா வந்து நா உண்டு ஏ ஃப்ரெண்டுண்டு ஃப்ரெண்டு கூடத்தான போறே நா உண்டு ஃப்ரெண்டுண்டு அப்டீன்ட்டு இருந்துட்டு போனமா வந்தமான்னுட்ரிக்கலான்ட்ருக்கே
அ அதுக்கு நா அப்புடியே இருந்துறாத தெரிஞ்சுக்கோ அதாவது ஊ வைப்ல யா
ஆ என்னாக போதுன் தெர்ல இருந்தாலு பாக்லா
ஆ ஹா
அம்மாடி எனக்கு என்ன பேசாம ஆட்ரு பண்லாமான்ட்ருக்கே இப்ப வந்து எங்க அம்மா வந்து இது இனி எடுத்தர மாட்டே சொல்லிருச்சா அப்ப இனி கூட்டிட்தா போகாது எங்க அம்மா ஏனா கூட்டிட் போச் ச்சுனா காசு வந்து எகுருது அதுனால என்ன நா வந்து ஆட்ரு பண்லாமா அப்டின்ட்ருக் ஏனா ஆட்ரு பண்ணுமோது மூணு குர்த்தி இவ்ளோ மூணு இது இவ்ளோ அப்டி வருது அப் அப்ப நா அப்டி எடுத்துட்டேனா எனக்கு மூணு அப்டி வந்துருல
ஆமாம்மா
அதனால அப்டி கேட்டாலாச்சு ஏதாச்சு மண்டய கழுவி ம்மா இவ்ளோதாமா வாங்குடுமா எங்க அம்மாட் நா கேட்ருவ ம்மா எனக் கொஞ்சொ நறைய டிரஸ் எடுத் தண்டனா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒன்ன நா தொந்தரவே பண்ண மாட்டே எனக்கு அது தான்டீ எனக் என்னத்த போட்றது போட்டதே போட்றதுக்கு மடீயாருக்கு
அது ஃபஸ்டியர் மட்டு கொஞ்சொ அப்டி இருக்கு கெத்து காட்ணு எல்லாத் முன்னடியு சீன் போட வேண்டியத் இருக்கு செ கேண்டிர் போனாதா அழுக்கு துணி போட்டு போனாலு ஒனக்கு தோணாது
ஆனாலு என் எனக்கு ஒரு ஐடியாவு இல்ல பாக்லா என்னோட ஏவ போடுவே அப் அப்றொ எங்க அம்மாடதுல எங்க அம்மோடத் தொறந்து எதாச்சு தேடுவ அப்டி பண்லான்ட்ருக்க பாக் ப்பாடி கைல இருக்கற காசு மொத்தமா தீந்துர்ச்சு மொத்தமா எனக்கு மு மண்ட காயுது எனக்கு அத் அத்தன காசு தீந்துடுச்சுடி எனக்கு இப்போ க அக்கோண்ட்ல எட்ருவா இருக்குடி எட்ருவா
டி எனக் என்ன தெரியுமா ஆச்சு இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டியர் பேமண்ட்ருந்துச்சா அத அப்டியே எங்க அம்மாகு அ எங்க அம்மா கிட்ட குடுத்துட்டனா அதுக்கப்பறோ திருப்பி ஃபோர் ஹண்ரட் ருபீஸ் எனக்கு கெடைச்சிது செரியா
அத என்ன பண்ண
அதுதா எங்கூட தறுதல ஒன்னு சுத்துதே
உங்க அக்காவா
ஒ அக்கா இல்லடி தங்கோ அப்டிஞ்சொல்லி கூப்புடுஞ்சொன்னல்ல அந்த தங்கம் வாங்கிடிச்சு
அவனுக் வன்ச்சுல்டி காசி
அதுக்கப்பற திருப்பி பேய் என்னன் கே போட்டு வுட்டா நானூர் ருவா
அ
திருப்பி போட்டுவுட்டா அதுல அஞ் ஐம்பது ரூவாய்க் மேகி வாங்கி சாப்ட்ட அம்பதுரூவா அவனே திருப்பி வாங்கி டா அதா சொல்றல்ல ஃபோன் எடுத் த்தனா சொல்லு தங்கோ அப்டினா கண்டிப்பா அப்ப ஏம்பேரு சொல்லிட்டு ஆ சொ தங்கோ டீ குடிக்க வந்திருக்கே கைல காசே இல்ல தெரியிமா
ஏ
ம் ஹூ
நா வந்துட்டு எனக்கு செரியான எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா ஏன்னா நேத்து வந்துட் ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தி ஜூனியர் இருக்கால்ல என்னோட ஜூனியரு நா இது வரிக்கு வேஃபல் சாப்ட்டதே இல்ல
அ என்ன சாப்ட்டது இல்ல
வேஃபல்ஸ் வேஃபல்ஸ்
வாஃபில் சா எனக்கு வேஸ்லின்னு கேட்டுச்சு என்னடா வேஸ்லின்ன சாப்ட்டதுல்லனு சொல்றா
வேஃபல்ஸ் டி வேஃப்ல்ஸ் சாப்ட்டதே இல்லயா அப்போ சாப்பணுனு ரொம்ப ஆச
அ
அதனால அவ அவளு அதான் சொல்லிருந்தான் நாங்க அன்னைக்கு ஒரு வேஃபல்ஸ் சாப் ட்டோ இந்த டெசட் ஐட்டியுனாலே நா அவ கூடதா சாப்டுவ ஏன்னா வேற யாரு கூட வீ எங்க அம்மா கூட சாப்டுவ எங்க அம்மாக்கு வந்து டெசட் எதும் புடிக்காது சுகரே புடிக்காது எங்க அம்மாக்கு அதனால என்ன அவகூட தா அவ கூட தா இந்த மட்டுல்டா அன்னைக்கு போனோல்ல நம்ம அப்டி அவ கூட தா அந்தமேரி போய் சாப்புடுவ அப்ப வேஃப்பல்ஸ் வந்து ஒரு தடவ சாப்ட்டோ பாத்தா ரொம்போ ஹாடா இருன்ச்சு அது வேஃப்பல்ஸே கெடையாது அப்டி இருந்துச்சு அவுங்க செய் தெரியாம செஞ்சிருந்தாங்க அப்புற என்னாச்சு நாங்க வந்து நேத்து ஒரு வேஃப்பல்ஸ் கடைக்கு போனோ போயி சாப்ட்டோ ஆஃபர் ல இருந்துச்சு நா தா வாங்கி குடுத்த அவ எனங்க்கிட்ட கேட்டே இருப்பி எப்ப நா அவள கூட்டிட்டு போற இருந்தாலும் வண்டி நானு ஃபுட்டு அவ அப்டிதா இருக்கு கா சாப்பற்துக்கு அவதா காசுபோடுவா ஆனா வண்டி பெட்ரோ வண்டி எடுத்துட்டு வருவ இல்லன்னா பெட்ரோல்லு அப்டி நா நா பண்ணுவ அப்டிதா இருக்கு அவ வந்து அ அன்னிக்கு அன்னிக்கு ஏதோ சொல்ட்டே நீ நீ என்ன வந்துட்டு அவ வந்துட்டு என்ன எப்டி தெரிமா சில டைம் அக்கான்னு கூப்டுவா சில டைம் டீ னு கூப்டுவா ஒருத்த இருக்காங்கலே ஆ பேர் சொல்லி கூப்டுவ சில டம் அ அப்புல்லா சொல்லுவ அப்போ நீ நீ எப்பக்கா அக்காவா நடந்துப்ப அப்டின்னு கேட்டா அவ
ஆ அதுக்கு மொதல்ல ஹைட்டா இருக்கணு
அது சொல்லவர்ல அவ நீ எப்ப எனக்கு வாங்கி தருவ அத மீன் பண்ணா
ஆஹா சேர் சேர்
வந்து எங் கி கிட்ட காசு இருன்ச்சா அப்ப சேரி இருந்தாலும் நா வாங்கித்தரே அப்டி அன்னிக்கு ஏதோ சொல்லிருந்தே அப்பதா நா வந்துட்டு இன்னிக்கு நா நேத்த நா கூட்டிட் போனோம் அவல கூட்டிட் போயிட்டு சாப்ட்டோ ஆஸ் சூப்பரா இருன்ச்சிரி ஒரு மாரி சாஃப்ட்டா இருன்ச்சி
ஆஹ நாங்க இங் நா ஒரு எடத்துக்கு நம்ம ரெண்டு பேரு போலா கொஞ்ச பேசுலா உட்காந்து அப்டின் சொல்லி சொன்ன ஞாயாப
ஆம்மா ஆம்மா
அந்த எடத்துக்கு நா போனே அதாவது எங்க அக்கா கூட போனே அங்க போனப்போ இது அங்கருக்குற வேஃபல் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா ஏ இருடி செகண்ட் கால் வருது நா கூப்பற்றே
ஆ சேர்